ஹலோ
கேக்குதுங்களா தோழி
ஆ கேக்குது சொல்லுங்க
அப்புறோ எப்டி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கலா அப்புறோ கால சாப்பாடு சாப்பிட்டாச்சா
இல்ல இல்ல இப்பதா சாப்பிட போறே பசிக்குது இப்பதா
அப்படிங்களா என்ன சாப்பாடு இப்போ உங்களுக்கு
பிரிஞ்சி
காத்தடிக்குது உங்களுக்கு சரியா கேட்டுகுதுங்களா தோழி நா பேசுறது
ஆ உங்க பக்க தா காத்தடிக்குது ஏ பக்கோல்ல
எ பக்கந்தா காத்தடிக்குது உங்களுக்கு கேக்குதா சரியா
ஆ கொஞ்சு விட்டு விட்டு கேக்குது அவ்வளதா
செரி செரி செரி இப்ப ஏ வீ வீட்ல உங்க உங்க வீட்டுல வையசானவங்கல்லா இருக்காங்களா தோழி அம்மா அப்பா
ஆ அம்மா இருக்காங்க அப்பா இல்ல பாட்டி இருக்காங்க ம்
பாட்டினா எப்டி என்னென்ன செய்வாங்க அவங்க வைசானவங்கதன இப்ப வயசானவங்கன்னா ஒரு கொழந்த பருவத்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்கில்ல தோழி
கண்டிப்பா தோழி எங்க ஆயா அப்படித்தா பண்ணுது இப்ப
என்ன செய்வாங்க அவங்க
அவங்களுக்கு ஒரு முடியாம திடீர்னு முடியாம அதுக்கு வந்து எண்பத்தாறு வயசு கிட்ட ஆகுது
அது செரிங்க
திடீர்னு முடியாம போயிடு
ம்
இருந்து நம்ம சொல்றதேயே அது காதுலேயே வாங்க மாட்டேங்குது அது அது வீட்டுக்குள்ள வந்து எப்படி இருக்குமோ தெரியல அப்ப அவங்க அவங்க பாட் ப்ரி ஏதாச்சு ஒரு விஷியோ நட நடந்திருக்கவே இருக்காது அந்த விஷியோ நடந்துச்சுன்னு சொல்லி பேசுவாங்க அந்த மாரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க அவங்க ஆனா அது பேசுறத கேக்கேயில்ல சிரிப்பா இருக்கு சாப்பிட்லா அது ஒரு அதுவே சமைச்சு சாப்பிடுது ஆனா அது மைண்ட் செட் மட்டு அந்த மாரி ஒரு கண் இதுல இருக்கு நாங்க டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க அவங்க வந்து கொழந்தே ஆயிட்டாங்க அவங்களுக்கு வந்து புரியாது நம்ம சொல்றதுல்லா புரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க
ஆ அப்படிதா தோழி எங்க வீட்டுல எனக்கு எங்க அப்பா இருக்காங்க எப்டி இருந்தாலு எங்க அப்பாவுக்கு வந்து எழுவது எண்பது வயசா ஆயிருக்கோ தோழி
ம் ம்
ஆனா அவங்க அப்டியே குழந்த என்ன பண்ணுவாங்க இப்ப மிக்சர் கொடுத்தா அந்த குழந்தைங்க எப்படி சாப்ப படறது என்ன செய்யு இறச்சி விட்டுட்டு சாப்டுங்க
அ அ
ஆ அந்த மாரி வெளாடுவாங்க அந்த மிக்சர்ல எடுத்து போட்டு வெளாடுவாங்க சாப்டுவாங்க ஏப்பா அப்டி பண்றீங்க அப்படின்னு கேட்டோனா ஆ அ மிச்சர்ல பூச்சி கடக்குமா அந்த கருப்பா அந்த கொல்லு எல்லா கடக்கும்ல தோழி
ஆமா ஆமா
ஆ அதல்லா எடுத்துட்டு அது ஒரு மா அதல்லா ஒரு பூச்சி இது கொள்ளு பருப்பு அப்டின்னு சொல்லுவாங்க
ம்
இப்ப சாப்பாடு கொடுத்தோம்னா சாப்பாட்ட எடுத்து கொழந்தைங்க என்ன தயும் சாப்ட்டுட்டு தட்டு குடுப்பீங்களா இட் இதுல
ஆ ஆ
தட்டுலேயே தட்டி வைக்கும் பாருங்க சாப்ட்டது மீதி
ம் ம்
சில குழந்தைங்க சேட்ட பண்ணுங்க வாரி இறக்குங்க சாப்பாட்ட
ஆமா ஆமா
அதே மாரி ரெண்டு வா சாப்பாடு வப்பாங்க அடுத்தது வீட்டுலயே தனியா உருட்டி உருட்டி தனியா வச்சு வெளாடுவாங்க இப்ப சாப்பாட்ட கீழ எடுத்து போட்டுருவாங்க ஏப்பா இது மாரி உருட்டி வக் கிறீனா நீ சாப்பிடுமா இது சாப்பாட விளாடுறது இருக்கட்டும்மா இது அப்றமா போ நாளைக்கு சாயந்தரம் சாப்ட்டுக்குவோமா இது மத்யம் சாப்ட்டுப்போமா அப்டின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்லும்போது சிரிப்பா இருக்கு எனக்கு ஆனா சில சமயம் எங்க அப்பா இல்லன்னா நாங்க இருக்க முடியாது இல் அவ்வளவு ஒரு அன்பான அப்பா அவங்க
ம் ம் கண்டிப்பா
அவங்க அவ்ள ஒரு பாசமான நாலு பொம்பள புள்ளைங்க தோழி நாங்க
ஆ
நாலு பெண்ணுல வந்து எங்க அக்கா எறந்துட்டாங்க கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு ஒரு புள்ள பொறந்துதா எறந்தாங்க
டே சரி
ஆனா நாங்க நாலு பொண்ணுல வந்து நா ரெண்டாவது பொண்ணு இன்னும் ரெண்டு பொண்ணு இருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்களுக்கும் கொழந்தைகள்லா இருக்கு
ம்
இப்ப எங்க அப்பா சொல்லுவாங்க ம் எல்லா பிள்ளைங்களும் எனக்கு பிள்ளைங்க இருக்கு எல்லா என்ன கூடயே வந்தா வந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க
ஆ
எப்பா அவங்களுக்கெல்லா குடும்பம் இருக்குப்பா பிள்ளைங்க இருக்கு நீ நம்ம கிட்ட இருக்கனு நனச்சீங்கன்னா எப்டி இருக்க முடியும் அப்டின்னா அ இருக்கணும் தா அங்க என்ன இருக்கணும் நம்ம போலானு நெனைக்கறே வேண்டா போமா வேண்டாமா அவுங்க வரட்டு உ அப்டிம்பாங்க சாப்பா ஏய் சா இப்ப சாப்புட்லயா சாப்பாடு இருக்கு பாருப்பா அப்டின்னு சொன்னேன்னு வெச்சுகுங்களா
ம்
அவங்க சொல்லுவாங்க சாப்பாடு இருக்குமா பாக்கல பத்தியா அப்டின்னு சொல்லி சிரிப்பாங்க நம்ம மம் அந்த சாப்பாட்ட பாத்துட்டு சிரிபாங்க தோழி
ம் ம் ம்
நம்ம சாப்பாடு இருக்கு நா பா பாக்கவேல பத்தியாமா சாப்பாடு இருக்குமா அப்டின்னு சொல்லி சிரிப்பாங்க அதுர மாடெல்லா மேய் க்கரம் பாருங்க தோழி மாட உட மாட்டாங்க தோழி மேச்சலுக்கு
புடுச்சுக்குவாங்க
நம்ப ஆமா மாட்ட இழுத்து புடுச்சுப்பாங்க விட மாட்டன்னு அப்பா விடுப்பா மாடு மேய்க்க போனு விடுப்பான்னா போ கூடாது போ கூடாது அப்புன்னு சொல்லுவாங்க அப்பறோ இரவு நேரத்துல தோழி மாட்டல்லா அவுத்துட்ருவாங்க தோழி
அய்யய்யோ
அவ்ளோ கொழந்த என்னா சேட்ட பண்ணுமா அத்தன வகயு அதாது கொழந்தன்னா எங்க அப் அப்பாவதா தோழி சொல்லலா அவ்ளோ சேட்ட பண்ணுவாங்க
பரவாயில்லலே ஆனா அது பாக்கையில ஒரு ஆனந்தமா இருக்குல்ல அவுங்க பண்றதெல்லா ஒரு ஒரு நம்ம எவ்ளோ கவலையா எவ்ளோ கவல இருந்தாலு அவுங்க பண்றத பாத்துட்டு நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல
ஆமா எங்க எங்க வீட்டுக்காரவங்களு எங்க எங்க எங்க அப்பாவு சில சமயோ நல்லா அம் ரொம்ப ஃப்ரெண்டா தா பேசுவாங்க
ம் ம் ம்
அவங்க பேசிகிறப்ப மாமா அங்க போலாமா ஆமா போகணு தான அ போண்ணுப்பா அப்டிம்பாங்க
ம்
எங்க போனு எங்கப்பா போகனுனு சொல்ற அப்டின்னு கேட்டா இல்லமா அ நாங்கதா போறோ அங்க விளாண்டுட்டு வரோ போயிட்டு அப்டிம்பாங்க
ம்
ம் தம்பி வெளாட வரான்னா வர்ல அப்டின்னு சொல்லுவாங்க தோழி அப்டியே கொழந்த தனோ அவ ரொம்ப சொல்லவேத் தெரியல காப்பி குடுத்தோன்னா அத வாங்கி டக்குன்னு சாப்ட மாட்டாங்க
ம்
அத வாங்கி வெச்சுட்டு ரொம்ப நேரோ வெச்சிட்டு ஒக்காந்துருப்பாங்க ஏம்ப்பா சாப்புன்னுதாமா அ கொஞ்ச நேரோ இருக்கட்டு அவுங்க வருவாங்கல்ல அவுங்களுக்கு குடுக்கணு தான அப் யாராது யாரு சும்மாதா சொல்லுவாங்க அவுங்க அப்டி இப்ப ரோட்ல யாரு போ முடியாது ரோட்ல போனா ஆமா தோழி வீட்ல ரோட்ல யாராவது போனாங்கன்னா நானு எங்க அப்பா கூட போய்ட்டு வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க வாங்க ஏ அங்க போறீங்க வாங்க அப்புன்னு யாரு போனாலு தோழி வீட்டுக்கு அழச்சுன்னு வந்துரு வாங்க தோழி ஐயய்யோ அழச்சிட்டு வந்துட்டு ஏம்மா என்னான்னு நா ஓடி வந்து என்ன எ எங்கன்னு கேட்டா இல்லமா கூப்ட்டாங்கம்மா அவுங்க ஐயோ அவுங்க கொழந்தையா ஆயிட்டாங்க சார் எது நெனச்சிக்காதீங்க சும்மா எதார்ச்சையா கூப்ட்டுருப்பாங்க அப்டின் சொன்னா அவுங்களுக்கே ஒரு மாரி ஆயிடோ ஐயோ அவுங்க கூப்ட்டு நம்ப போனோமாங்கிற மாரி எ நெனப்பாங்கல்லா என்னான்னத் தெர்ல சரிமா பரவால்லமா அப்டின்னு சொல்ட்டு போவாங்க தோழி இந்த வேலையெல்லா நடக்கோ
ஆமா அப்டிதா எங்க ஆயாவு எங்க ஆயா என்னன்னா ஆனா எங்க அவுங்க அப்பா வந்து சிரிக்க வெக்கிறாங்க எங்க ஆயா பேசுறது ஒரு நேரோ சிரிப்பா இருக்கோ ஒரு நேரோ ரொம்ப கோவமா வரோ அது எப்டி சொல்றது ஒரு விஷயோ நடக்கவே நடந்துரு க்காது அந்த விசயோ நடந்தது மாரி சொல்லி சண்டப் போடு அவுங்க கூட மருமகளப் பாத்தா அ அது வந்து ஏழு ஏழு கொழந்தப் பெத்தது எங்க ஆயா
அ
நாலு பச நாலு பசங்க மூணு பொம்பளப் புள்ளைங்க
ஹு நேத்து என் தங்கச்சீ பேசனாங்க அவங்கள்ட்ட வீடியோ கால் போட்டருந்தே அப்ப ஆ இந்த தங்கச்சி அப்டின்னு சொன்னதுக்கு ஆ மிக்சர் சாப்ட்டு இருந்தாங்க தோழி அவங்க அப்ப மிச்சரு சாப்ட்டா அவங்க கேப்பாங்களாமா அவங்கள அண்ணாந்து பாத்து பேசுனா என்ன மிச்சரு கேட்டா என்னமா செய்ய மிச்சரு கேப்பாங்க அப்புடின்னு சொல்றாங்க தோழி
ஆ சொல்லுங்க தோழி
மிச்சனு குடுக்க மாட்டன்னு குடுக்க மாட்ட அப்படின்னு இப்ப பிள்ளைங்க சொல்லுங்கல்ல சில சமயோ குடுக்குங்க சில சமயோ குடுக்காதுங்க அதே மாரிதா பண்றாங்க அவங்க ம்
ஆமா ஆமா
அ அப்புறங்க தோழி அப்புற அதுதா நாங்க எதுவு சொல்லயு நானா தோழி நா காலையில சாப்பாடு செய்யல அதா சொன்ன தம்பி திருச்செந்துருக்கு மாலை போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இன்னு இன்னொரு பதினஞ்சு நாள் இருக்கு ஆ அத னால காலையில சாப்பாடு செய்யல மத்தியானத்துக்கு தா ஏதாவது இன்னிக்கு சாப்பாடு ரெடி பண்ணணு
செரி இனி இங்க மா இங்க மாட விட்டுட்டு அங்க போயி
அப்புடிஎல்லா இல்ல தோழி மாடு இப்ப மேய்சிட்டு நிக்கிறல்ல போயி ஒரு எடமா நல்லா நெழல்ல கொண்டு போயி கறக்காத மாடு மாட்ட எல்லா நெழல்ஷ கொண்டி போயி மாட்ட கட்டிட்டு தண்ணி காம்ச்சி
ம்
தண்ணி காம்ச்சு மாட்ட கட்டிட்டு கறக்கற மாடு ரெண்டு மாடுதான இப்ப கறந்துகிட்டு இருக்கு அத மட்டு ஓட்டிட்டு வீட் டுக்கு போய்டுவ அத கொண்டு போய் வீட்டுல கட்டிட்டு
ஆ
ஆ அத கொண்டு போய் வீட்டுல கட்டிட்டு சமைப்ப சமைச்சி முடிச் சிட்டு சாயந்திரமா மூணு ம மூணு மணிக்கு மறுப்டியு மாடு கறக்கணு அத கறந்து குட்த்துட்டு அடுத்தது நாங்க சாப்ட்டுட்டு இங்க வருவோ மாடு பாக்கர்த்துக்கு
ஆ
திரும்ப ஆறு மண்
பக்கத்துலேயே வீடா தோழி ரொம்ப தூரோமா
தூரந்தா அது மாடு ஓட்டிட்க்கா வர்னோனா மேச்சிருக்கு எங்க வேணாலு மாடு போகோ இல்லிங்ளா
ஆமா
நம்ம பக்கத்துலே மாடு மேய்க்க முடியாது ஏனா மேய்ச்சல் அங்க இருக்கும் இல்லாம இருக்கும் உம்
செரி சேரி
ஆமாங் தோழி ம் அப்றோ சொல்லுங்க வேறென்னா அப்புறோ பாப்பால்லா எப் ப்டி புள்ளைங்கல்லா நல்லா படிக்குதுங்கல்ல கொஞ்சோ கவனமா படிக்க வைங்க
உம் படிப் பையேன்தா கொஞ்சோ ரொம் ஒ எடக் க்கு முடக்கு பண்றான் பொண்ணு அதுக்
இல்ல ஐயா அவ பொம்பளப் புள்ளய ஈஸியா வளத்துல்லா பாருங்க பொம்பள புள்ளய ஈஸியா வளத்துல்லா ஆம்பள புள்ளங்கின வளக்கர்து கொஞ்சோ கஷ்டோ ஏனா நா ஒரே ஒரு புள்ளதா அத அனுபவிச்சே ஆ ஆ அந்த புள்ளைய கொஞ்சோண் டு நம்ம செரி பேசிட்ருக்குட்டோ பாத்துட்ருக்குட்டோன்னா செரி தோழி கொஞ்சோ இதோ இப்ப பேஸ்வோ இடைவெளி விட்டு கொஞ்சோ நேரோ பேசலா தோழி
ஆ செரிங்க